வணக்கம் தோழி வணக்கம்
ஹலோ
ஹலோ கேக்குதுங்லா
ஆ கேக்குதுங்க
ஆ வணக்கம் தோழி
ம் வணக்கம் தோழி
நீங்ளு பேசுனாதா நம்ளுக்கு ஆ நல்லா இருக்கே நீங்களு பாதிக்கு பாதி பேச னாதா நம்ளுக்கான ஒரு மதிப்பு வந்து வ வரு
ஆ சரிங்க தோழி சரிங்க தோழி ம்
வெச்சுருக்கிங்ளா
தோழி என்ன டாபிக் நீங்ளே சொல்லுங்க நீங்ளே சொல்லுங்க நீங்ளே நல்லா சொல்றிங்க
செரி ஓகே விவசாயம் ம் நீங்க விவசாயத்த பத்தி எதாச்சி பாதி பகுருங்க பத்து
அ விவசாயத்த பத்தி எங்ளுக்கு நெறைய அ விவசாயத்த பத் த்தி எங்ளுக்கு நெறைய தெரியாது ஏன்னா நாங்க விவசாயம் பண்ணதுகெடையாது விவசாயத்த பாத்தது கெடையாது உம் நீங்க விவசாயம் பண்ணிருக்கீங்களா
ஆ விவசாயம் பண்ணி பண்ணிட்தாருக்கோ நாங்க அதாவது வந்து ரொம்போ பெரிய அளவுலல்ல இல்ல இந்த மாடி தோட்டம் அந்த மாதிரியான ஒரு விவசாயத்த பத்தியு சேர் சொல்லுங்க கேப்போ
ஆ அ ஆ அ மாடித்தோட்டம் நாங்க எதும் பெருசா பண்ணதில்ல மாடி தோட்டம்லா
உம்
அதனால அத பத்தி சரியான விளக்கம் எனக்கு தெரியாது ம் நீங்க மாடித்தோட்டொ வச்சிருக்கீங்ளா ஆ அந்த மாரில்லா செடி வச்சிருக் அவ் வீட்ல ம்
என்ன மாதிரியான
ம்
இப்டிலா நிவ்இங்க வச்சிருக்கீங்க
ஆ வீட்ல நெல்லிக்கா செடியெல்லார்க்கு அந்த மாரி ம் நெறைய வச்சிருக்கோ செடிங்கள்லா நெறைய வளத்துருக்கோ ம்
இப்ப நீங்க ஒரு காய்கறி அத அந்த வேஸ்ட் வருல்ல
ஆமா ஆமா அந்த வேஸ்ட்டேல்லா ம் ஆமா
அந்த வேஸ்ட் எல்லா என்ன பண்ணுவீங்க அந்த வேஸ்ட் எல்லா நீங்க என்ன பண்ணுவீங்க
ஆ அந்த வேஸ்டெல்லா அந்த செடியேல்லா வச்சிருக்குறோங்கில்லையா
ஆமா
ஆ அதுல போடுவோ அப்பறொ அந்த டீ போட்டு அந்த வடி இது இருக்குல்ல அது போடுவோ முட்டையோட தோல் இருக்குது பாத்தீங்ளா அதெல்லா சேத்து வச்சு வொரமாக்கி போடுவோ
ம் இந்த மாரில்லா போடும் போது இந்த செடி வந்து நல்லா வளருதுங்க இது வந்து ஒரு இயற்கையான ஒரு உரமா இருக்கு ஆமா இது வந்து ஒரு இயற்கையான ஒரு உரமா இருக்கு அது போட போட செடி கொஞ்ச கொஞ்சமா வளரத பாக்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷொ இருக்குங் இல்லயா நீங்க அந்த மாரி அந்த மாரி வேனா ஒரு சின்ன சின்னதா ஒரு செடி வச்சு வளத்துருக்கீங்களா ஏதாவது ஒரு சின்னதுலர்ந்து வளத்துருக்கீங்ளா பெருசா
ஆ சின்னதுலர்ந்து நெல்லிக்கா செடி அந்த மாரி சின்னதுலருந்து நாங்க வளத்துருக்கோ இந்த மாரி வொரம் போட்டுதா நல்லா வரு அது வந்ததுக்கு அப்பற தா வளத்துருக்கொ பெருசார்க்கு இப்ப நெல்லிக்கா செடி எங்க வீட்ல கொ த்து கொத்தா காய்க்குது ஆனா அந்த நெல்லிக்காவ எப்டி யூஸ் பண்றதுன்னு தெரியாமதா எல்லாமே வீணாகுது
அந்த நெல்லிக்காவ சும்மா எடுத்து நாச்சு சாப்ருக்கீங்ளா
ஆ சாப்ட்டுருக்கோ அது வந்து இந்த பெரிய நெல்லிக்கா இல்ல சின்ன நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க பாத்தீங்ளா அ ந்த நெல்லிக்கா ஆனா அது சாப்ட்டா சளி புடிக்குங்காங்க அந்த மாரி சொல்றாங்க அதனால நாங்க ரொம்ப யூஸ் பண்றது இல்ல அப்பப்போ எடுத்து நாங்க சாப்ட்டுப்போம் அவ்ளோ தான்
அது சாப்டும் போது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் ஆகும்
ம் நல்லா இருக்கும் நம்ம வீட்டுல வந்தது அதனால நல்லா இருக்கும்
ஆமா கண்டிப்பா இது வந்து நம்ம வீட்டுல ஒரு ஒரு சின்னதுல இருந்து ஒண்ணு வளத்து அதை நம்ம கண்ணு கூட பாத்து பாத்து பாத்து பாத்தே வளத்து அதுக்கு தண்ணி ஊத்தி அதுக்கு உரம் போட்டு வளத்து அது பெருசாயி அதுல இருந்து ஒரு சின்னதா ஒரு பூ எடுத்து லும் செரி சின்னதா ஒரு கடைசிக்கு என்ன தா ஒரு காய் காய்ச்சாலும் செரி ஏய் இங்க பத்தியா நம்ம மரத்துல ஒரு செடியில பூப் பூத்துருக்கு நம்ப வச்சு மரத்துல ஒரு பூத்துருக்கு காய் காய்ச்சுருக்கு அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கு
ஆமா அது வந்து ரொம்ப சந்தோஷம் முதல்ல அது வந்து நம்ம வீட்டுல நம்ம கண்ணுஎதிரயே வளர்ந்ததுனால அதோட டேஸ்ட்டுமே எல்லாமே வேற மாதிரி இருக்கும் அது யூஸ் பண்ண தெரியாமதான் நாங்க வேஸ்ட் பண்றமே தவர மத்தபடி அது அவ்வள டேஸ்ட் டா இருக்கும் மல்லி செடி இருக்கு மல்லி கொத்து கொத்தா காய்க்கும்
ம்
ம்
அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரியா அது அதெல்லாம் பார்க்கும் போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குமில்லையா
ஆமா சந்தோஷமா இருக்கும் பாவக்காய் செடி வச்சு அது நல்லா கொத்து கொத்தா காய்ச்சுது இத்தனக்கு நாங்க பாவக்கால்லா நாங்க அது போடவேல்ல ஒருவேள வீட்ல பாவக்கா கட் பண்ணிட்டு அந்த தண்ணிய அந்த செடிக்கு ஊத்துவோ அதில் எதுவும் வந்து பாவக்க வந்ததான்னு தெரியல பாவக்கா அவ்வளோ அருமையாக வந்துச்சு
அத கட் பண்ணி சமைச்சு வீட்டுல சாப்பிடும் போது அது ஒரு மாதிரியான ஃபீல் நம்ம வீட்லேயே விளைஞ்சது நம்மளே நல்லா சாப்பிடுறோம் எப்படி இருக்கு வந்து நம்ம நம்ம சாப்பிடுறதோட பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா கொடுக்கும் போது நம்ம ஒரு வார்த்தை சொல்லூம் இது எங்க வீட்லேயே நாங்களே வச்சி நாங்களே காச்சி நா எங்களுக்கே வந்திருக்கு இது சாப்பிடுங்க நல்லா இருக்கு இப்ப நம்ம கடையிலிருந்து ஒண்ணுவாங்கிட்டு வந்து மத்தவங்களோட கொடுக்கும் போது அது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம்ன்றது வேற நம்ம வீட்லயே வளர்ந்து நம்ம வீட்லயே இதுவாயி கொடுக்கக்கூடிய சந்தோசங்கறது வேற இல்லைங்களா
ஆமா ஆமா ஆமா ம் அதே மாதிரி முருங்கைக்கா செடியெல்லாம் இருந்தா முருங்கைக்காய் கொத்து கொத்தா காய்க்கும் எல்லாமே பக்கம் பக்கத்துல எல்லாம் கொடுத்தா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஆ சூப்ப அவங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் வாழை மரம் வச்சோம் ஃபஸ்ட் ஒரு இதுதான் வச்சோம் வாழை மரம் வந்து வாழை அடி வாழையா வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால நிறைய அப்படி பக்கத்துல பக்கத்துல அவ்வளவு மரம் அவ்வளவு காய் எல்லாமே என்ன சொல்றது வெளில வாங்கறத விட வாழை பழத்துல எங்கேயாவது நீங்க கொட்டை பாத்துருக்கீங்களா ஆ வீட்டு்ல நல்லா காய்ச்சதுல நல்லா உள்ளே கொட்டையாவே தெரியும் என்னடா இது நம்ம மரத்துல மட்டும் இப்படி இருக்குதே அப்படின்னு பார்த்தா அவ்வளவு ஃபிரெஷ்ஷா அவ்வளவு இதா இருக்கும் வாழை பூவா இருக்கும் எல்லாமே ஒரு ஒரு மரம் போச்சுன்னா அடுத்து ஒரு மரம் வரும் இன்னொரு மரம் போச்சுன்னா இன்னொரு மரம் அடுத்தடுத்து காயோ ஏதோ ஒண்ணு கிடைச்சிகிட்டே இருக்கும் அந்த வாழை மரத்துனால இலைங்க நிறையா அ மாரி நெறைய கெடைக்கு அக்கம் பக்கம் ஃபுல்லா இந்த தெருவுல உள்ளவங்க எல்லாருமே எங்க வீட்லதா வந்து பர்ச் டு போவாங்கன் வச்சுக்கோங்களே அப்டி ஒரு இது இருக்கு ம் ம்
மாதிரி நம்ம வீட் லி வந்து ஒன்னு கேக்கும் போது நம்ம வீட்ல ஒரு பொருள் இருக்கு அது மத்தவங்களுக்கு குடுத்து நம்ம உதவுறோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஒரு மாதிரியான ஒரு மாதிரி நல்ல ஒரு சந்தோஷத்த தருது
அதுதா கண்டிப்பா
அ அது காசுக்காக குடுக்கறதா இரு இருந் இருக்றவங்களு இருக்காங்க காசு இல்லாம எடுத்துட்டு போங்க
ஐயோ ஆமா ஆமா அதுல நம்ம காசு வாங்கி என்ன பண்றது அப்டின்னு என்னோட மைண்ட் செட்டு அதுல போயி என்ன பண்றது அதனால என் என்ன வேணுமோ நீங்க வந்து எடுத்துக்லா அப்டின் நா சொல்லிருவே அந்த நெல்லிக்கா மரோ கூட சொல்லுவாங்க எல்லாருமே வேஸ்ட்டா கீழே போதே இத நீங்க எடுத்து கடைல குடுத்தீங்கன்னா நல்ல அமௌண்டு வருமேன்னு அது யாரு கேது யாராது வேணுன்னு வந்து கேட்டாங்ளா பறிச்சுக்கோங்க இந்தாங்கன்னு பக்கத்துல இருந்து பறிச்சு கூட குடுத்துறது எடுத்துட்டு போங்கன்னு அத காசுக்கு விக்கணுங்கிற இதெல்லா கெடயாது சாப்டுங்க நீங்க சாப்ட்டு நல்லா இருக்குன் சொன்னீங்கன்னா ஓகேதா அப்டின் சொல்லிரது அனால யாருமே எங்க வீட்ல வந்து வாழ எல எடுத்துக்குறே அப்டிலா அவங்கல்லா கேக்கவே மாட்டாங்க அவுங்களே வந்து பரிச்டு போய்டுவாங்க முருங்க கீரையு சரி கொஞ்சந்தா வரு ஒடனே அவுங்களே வந்து பறிச்ட்டு போயிருவாங்க சரி போங்க சாப்பிறவங்க சாப்ட்டு நல்லா இருந்தீங்கனா சரின்னு விட்றது ம்
ஏதோ நம்ப வீட் டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள வச்சு மத்தவங்க ஏதோ நம்ளால முடிஞ்சது ஏதோ ஒன்னு நம்ம குடுத்து ஹெல்ப் பண்றோ ஹெல்ப் பண்ணி உதவி பண்றது மூலயமா அவங்களுக்கு ஏதோ ஒன்னு கெடைக்குதுல ஒரு சந்தோஷோ அது ஒரு மாரியான ஒரு தனி ஆ
கு அவங்களுக்கு சந்தோஷோ அதா ம் உங்க வீட்ல எது மரோ இருக்கா
ஆ எங்க வீட்ல வந்து நெறைய மரோ இருக்கு மாமரோ இருக்கு தென்ன மரோ இருக்கு கொய்யா மரோ இருக்கு இந்த மாதிரியான நெறைய மரல்லா இருக்கு ஆமா பூச்செடிங்களு நெறைய பூச்செடி இருக்கு கு செம்பருத்தி பூ இருக்கு இந்த பாரி ஜாதம் பூ சொல்லுவாங்களையா வெள்ளையா இருக்குமே
ஆ இருக்கு இருக்
ஆ அந்தம் பூ அதுக்கப்றமா ஜாதி மல்லி அப்புறமா வந்து நெத் தி மல்லி குண்டு மல்லி இந்த மாதிரியான பூச்செடியு நெறையா வச்சிருக்கோ நாங்க அதெல்லா அது கூட வந் ஆமா கண்டிப்பா எல்லாருமே சேந்து பராமரிச்சாதா வந்து அது வந்து நல்ல ஒரு இதுவா இருக்கு அதுல வந்து ஒரு எல வாடி போச்சுன்னா கூட இது ஏ இப்டி ஆயிடுச் சு நம்மளு கொஞ்சோ சோகமா ஆயிடுவோ இந்த மாதிரி ஏ ஏ இதனால இதுவாயிடுச்சு இது நல்லா தான இருந்துச்சு ஒரு பூச்சி வந்து அரிச்சா கூட அந்தச்செடி டி மேல அரிச்சா கூட நம்ளுக்கு ஒரு மாரி ஆயிடு நல்லா தானே வளந்துருக் சேரி நம்மளுக்கு சோகமாயிடு நம்ப அந்த ஒரு ஒரு மாலை வேளைல வந்து இந்த மரத்து கீழ உக்காந்து உக்காந்து பேசிட்டு இருக்கோல்ல எல்லாருமே ஒர் வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து அங்க கீழ ஒரு நெழல் அந்த நெழல் தருது அந்த நெழல்ல நம்ம உக்காந்து பேசுறதே ஒரு மாதிரியான தனி விதமான ஒரு ஒரு மகிழ்ச்சிய தரும் என்ன தான் நம்ம ஒரு பெரி பெரிய பங்களா வீட்ல இருந்தா கூட இந்த மாதிரியான ஒரு மரத்து கீழ உக்காஞ்சு பாருங்களேன் அது ஒரு மாதிரியான தனி ஒரு
ச அந்த வெயில் காலத்துக்கு அப்டி போகு ஏதாவது மரத்தடி கிடைக்காதா அங்க உக்கார மாட்டமா அப்டிங்கற சூழ்நில இருக்கும் எங்க வீட்டுல எப்பவுவ அந்த நெல்லிக்கா செடி சொன்னோல அது நல்லா பெருசா வளந்து எப்பவுமே நெணல் கொடுக்கும் அதனால வெயில் னாலும் செரி இதுனாலும் செரி அது இருக்கும் பக்கத்துல புங்க மரம் இருக்குல்ல
ஆமா
அது இருக்குது அதனால அதுவும் காத்து நல்லா வரும் நாங்க சிட்டில இருந்தா கூட இந்த மாதிரிலா இருக்கிறதுனால எங்களுக்கு நல்லா இயற்கையான காத்து கெடைக்கிற மாதிரி எங்க ஒரு இது ம்
பெரிய பெரிய ஏசி எவ்ளோ டண்ணு ஏசி வாங்கி வெச்சாலும் இந்த மரத்துக்கு கீழ இந்த மரத்துக்கீள உக்காஞ்சு காத்து வாங்கற அந்த சுகமே ஒரு தனி சுகம தான் இருக்கும்
என்னதான் ஏசில இருந்தாலும் அந்த வெளியில காத்து கெடைக்கும் போது ஏசியாவது என்னத வெளியில உக்காந்து அந்த காத்தெல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அதுக் அதுக்கப்பறம் நாங்கல்லாம் உள்ள வர்றது வெளியில தான் மோஸ்லி உக்காந்துருக்கது காத்து நல்லா அடிச்சிச்சுனா எனய் இப்போ வெயில் வந்து அவ்ளவு ஒரு அதிகமான வெயிலு வீட்டுக்குள்ளயே இருக்க முடியாத சூழ்நில அந்த மாதிரி இருக்கு து ம் இப்போ ரெண்டு நாளா மழ வந்தது அதனால கொஞ்ச இப்போ கூலிங்கா இருக்கு இருக்கற மாதிரி இருக்கு
இந்த மரத்து கூட ஆ இந்த மரத்து கூட இந்த செடிங்க கூட இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரியான ஒரு ஏதோ ஒரு எவ்ளோ ஒரு கவலையில வந்து உக்கான்ஜாலும் அங்க கொஞ்ச நேரம் ஒரு தனிமையல உக்கான்சு உக்கான்சு பாருங்களே அது வந்து நம்மளுக்கு எவ்ளோ பெரிய ஸ்ரெஸ்டா இருந்தாலும் அது வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு பிரசன்டேஜ்னாசும் மினிமம் ஒரு குறைஞ்ச அளவு அது வந்து கம்மி ஆகும்
ம் ம்
நீங்க அந்த மாதிரி உணர்ந்திருக்கீங்களா
ஆ உணர்ந்திருக்கேன் கண்டிப்பா ம் நேத்து கூட நைட்டு பதினொன்ட்ர மணி வரைக்கும் நைட்டு கூட உட்காந்துருந்தேன் உட்காந்து தனியா யோசிச்சிட்டு அப்டியே உக்கான்த்து காத்து வர்றதுனால உள்ள ஏசில வர்றதுக்கு மனசுல்ல இங்கேயே கூட உக்காந்துரலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ம்
கண்டிப்பா தோழி உங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தோழி அடுத்த ஒரு கால்ல நம்ம கண்டிப்பா பேசுவோம்
ஆ செரி